ஆ ஹாய்
என்ன பண்றீங்க
நா இப்ப நா சும்மா மொட்ட மாடில உக்காந்துருக்கே
சேரி சேரி இந்த வெயில்ல போய் மொட்ட மாடில உக்காந்துருக்கீங்களா
வெயில் இல்ல எங்க வீட்டு பக்கத்துல இன்னு ஹைட்டா ஒரு பில்டிங் இருக்குனால இங்க நெழல் இருக்கு
சேரி சேரி
நீங்க என்ன பண்றீங்க
நா எப்பவு போல சும்மாவே தா
அப்டியா வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க
உ எல்லாரு நல்லாருக்காங்க அங்க எல்லாரு எப்டி இருக்காங்க
உ நல்லா இருக்காங்க ஆ அவுங்க கூட இருக்க ஒரு கண்ணாடி போட்ட தோழி ஒருத்தர் இருப்பாங்களே எப்டி இருப்பாங்க
அந்த தோழி நல்லா இருக்காங்க கல்லூரிக்கு சென்று இருக்காங்கள்
ஆ நீங்க போலயா கல்லூரிக்கு
நா வந்து வெளில போயிட்டு வந்ததுனால இன்னிக்கி எனக்கு கல்லூரி விடுமுறை
அப் டியா சேரி சேரி
இன்னிக் காலைல தா வந் தோ அதா சொன்னே நா மெடிக்கல் கான்ஃபரன்ஸ் போயிட்டு வந்தன்னு அதனால இன்னக்கி எங்களுக்கு வந்து ஓ டி குடுத்துருக்காங்க
ஓ செரி செரி அப்றோ என்ன இப்போ காலேஜ்லா எப்டி போகுது உங்களுக்கு உங்களோட கல்லூரி வாழ்க்கையெலா
கல்லூரி வாழ்க்கை வந்து எப்டி போது நல்லாவே போல ஏன்னா எல்லா கிளாஸ்மே ஸ்டாஃப் வந்துறாங்க முன்னாடில்லா அப்டி இல்லவே இல்ல இப்பல்லா எல்லா பீரியடு வந்துட்றாங்க
ஆ
ரெகுலரா டைமுக் வந்துறாங்க லேட்டாவு போ மாட்றா
நல்லா இல்லனு தான தோணு
நல்லால்ல
ஆ ஆனா உங்க உங்களுக்கு ஒரு பெண் தோழி ஒருத்தவங்க இருப்பாங்க தெர்மா
ஆம்மா
அவங்க மட்டு இந்த வித்யாசமா பேசுவாங்க இப்போதா இந்த இப்பதாங்க கா கிளாஸ் எல்லா நல்லா போகுது
அவங்க வந்து படிப்பாளி அப்டிதா இருப்பாங்க இந்த எனக் க்கு அவ்ளோ படிப்பு இதெல்லா நா இல்லப்பா
பரவால நம்ம நம்ம ஒண்ணுதாங்க நம்ம அவங்கள மாரிலா கெடயாது ஆ அப்போ வேற எதாது கத வச்சிருக்கிங்களா ஒங்ட்ட ஏதாவது கத கேக்கலானுதா கால் பண்ணே
ஏகிட்ட கதையா ருக்கு கத சொல்ல புடிக்கு ஆனா நாஸ் சொல்றது கொஞ்சோ சிரிப்பு சிரிப்பா நல்லாவே இருக்காது சொல்ற வே நல்லா இருக்காது
பரவால சொல்லுங்க
உங்களுக்கு எத பத்தி கத வேணுனு சொல்லுங்க
ஆ கதையா சரி உடுங்க நம்ம ஜென்ரல்லா எதாவது பேசு ஒங்ளுக்கு சினிமா பாக்கலா புடிக்குமா புக்குல்லா படிப்ப மத்தபடி எனக்கு அந்த இங்கிலீஷ் புக் எல்லா படிக்கிறதுல வந்து விருப்ப கெடயாது ஆனா படிக்கணுனு ஒரு ஆ ஒரு ஆச அவ்ளதா
ஓகே ஓகே
ஆனா தமிழ் புக் வந்து ரொம்ப ஆசப்பட்
ம் ம் ம் ரித்விக் சிங்ன்னு ஒரு ஒரு ஆத்தர் ஒருத்தர் அவரோட புக் படிச்சு பாருங்க
அப்டியா புக்கு பேரு
ம் வி நெவர் மென் டு பி அப்டி இரு க்கு அப்றோ ஐ டோன்ட் லவ் யூ எனிமோர் இங்கிலீஷ் தா
அது இந்த இப்போ அந்த உங்களோட கண்ணாடி தோழி வாங்கி வச்சுருக்காங்களே
அதேதா
அதுங்களா சேர் சேர்
ம் ம் ம்
அத தாரன்னு சொல்லி கொண்டு வந்தாங்க தராமலே ஓடிட்டாங்க
அப்டியா
ஆமாங்க
சேரி செரி
ம் அது தெரியாத இங்க வந்து ஒரு ஒரு சண்டே தா போட்டுட்ருந்தாங்க
அப்டியா
ஆமா அவங்கல்லா வருவாங்க திடீர்னு நல்லா பேசுவாங்க திடீர்னு சண்ட போட ஆரமிச்சட்டாங்க
சரி நீங்க ரிலேஷன்ஷிப் பத்தி என்ன நெனைக்கிறீங்க
என்ன நெனைக்கிறீங்கன்னா என்ன சொல்ல
சும்மா ரேண்டமா இப்படிலா தா இருக்கணும்னு ஆச அப்டி ஏதாச்சு
எப்பிலா இருந்தானா நம்ம நமக்கான ஒரு இதா நம்ம எப்பவுமே அப்டியே போகன்னு அப்படின்னு ஒரு ஆச
ம் இல்லப்பண்ண நானும் வந்துட்டு புதுசா ரிலேஷன்ஷிப்பில் இறங்கணு அப்டின்னு ஒரு ஆச அப்டி சொல்ல கூடாதோ சரி விடுங்க ஏதாச்சும் ஒரு அட்வைஸ் கொடுங்க பாக்கலா
உங்களுக்கு வந்து அறிவுரைன்னு இல்ல எஸ்பி நா வந்து இப்ப வந்து
அறிவுரை இல்ல
ஆஹ் இது வந்து அறிவுரை இல்ல என்னோ என்னோட காதல நா உங்ககிட்ட போஃபர்ஸ் பண்ண முடியாது ஆனா அத என்னால உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண முடியு
ஆஹ் ஆஹ் ஆஹ்
நீங்க வந்து என்னோட காதல மா என்ன மாதிரியே நீங்க பண்ணணு என்ன மாதிரியே மாறணுங்குற அவசியொ இல்ல புடிச்சு உங்களுக்கு அது புடிச்சிருந்தால் புடிச்சிருந்தா என்ன புரிஞ்சுக் ட்டு அத நீங்க ஏத்துக்கோங்க
ம்
ஆ இங்க வந்து எல்லாருமே நம்ம ஒரு நம்மள ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கணுன்தா நெனக்கிறாங்க அப்பந்தா மேட்ச் ஆவுன் நெனக்கிறாங்க அத விட முக்கியமா நம்மளோட காதல வந்து நம்ம எப்டி காட்றோ அப்டிங்கறதே நம்ம புரிஞ்சுக்கொணு
ம்
நா இதுப்ப ஒரு புக் எழுதுறே நானு ஒரு புக் எழுதிக்கிட்ருக்க ஆமா அதுல இருக்குற விஷயங்கள்லா இதுதா நம்ம வந்து நம்ம மனுஷங்கள மட்டும் ஒருத்தங்க ஒருத்தங்க புரிஞ்சுக்கணூன் நெனகெகிறோமே தவர நம்மள காதலிக்கிறவங்கள அவங்களோட காதல் எப்டி காட்டுவாங்கங்குறத புரிஞ்சு கணு புரிஞ்சுக்கிட்டு நம்ளால அத ஏத்துக்க கூடியதாவு இருக்கணு அப்டி இருந்தா நமக்கு அங்க இருக்க ப்ரச்சனைகள பாதி ப்ரச்சன கம்மியாகு
ம்
ம் இது வந்து ரொம்ப முக்கியமானது நா வந்து உங்கள வந்து நீங்களு என்ன மாதிரியே மாறுங்கன்னா என்னைக்குமே சொல்ல மாட்ட
இல்ல இல்ல அது வந்து எனக்கு அக்செப்டபுளா இருந்துச்சு அப்டின்னா அத நா ஏத்துக் குறல
ஆ இருந்தாலு நா வந்து மேக்ஸி மமே அத வந்து உங்கள்ட்ட வந்து அப்டி அந்த ஒரு விஷயத்த நா ஃபோர்ஸ் பண்ண விரும்ப மாட்ட
ம் ம் ம்
நீங்க வந்து என்னோடைய நா சொல்ல வர்றத புரிஞ்சுகிட்டு அத ஏத்துக்குட்டாலே போது அத நீங்க ஏத்துக்கிட்டீங்னா ஓரளவுக்கு நா கா ட்றத என்னால ரொம்ப கம்ஃபர்டபுளாவு ஒரு மாரி இதாவு காட்ட முடியுல்ல
ம் ம் ம்
ஆ அந்த மாரி சொன்ன மத்த பொடுத்த மத்தப்படி காதல பொறுத்தளவுல எனக்கு வந்து
ஆ எனக்கு வந்து இந்த ஒலகத்துல வந்து எல் லாத்தயு விட ஒரு குட் ரிலேஷன்ஷிப் தா எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷ்யொ
ம் ம் ம்
எப்டி நமக்கு வந்து சாப்பாடு ட்ரெஸ்ஸு நம்ம இருக்குறதுக்கு ஒரு எடம் முக்கியமோ அதுக்கடுத்த பேசா ஒரு ஹ்யூமனோட பேசிக் நீட் நம்மள புரிஞ்சு க்குற ஒரு மனுஷங்களு இருக்கணு அது வந்து நம்ம நம்ம இருக்குற வரைக்கு நம்மக் கூட ட்ராவல் பண்ணோ நம்மக் கூட வரக்கூடிய ஒரு உறவா இருக்கணு
ம்
அத அத வந்து எப்டி இந்த சாப்பாட்டுக்காவு இதுக்காவு நம்ம எதயுமே விட்டு குடுக்க மாட்டோமோ அதே மாதிரி அவங்களுக்காகவு அந்த உறவுக்காவு நம்ம அப்டிதா இருக்கணு அப்டிதா நா இருப்ப இருப்ப இருக்குற இப்டி இருக்கும்போது ஏன்னா என்ன சுத்தி இருக்குற எந்த விஷயமா இருந்தாலு அந்த விஷயத்த வந்து அத எல்லாத்தயு விட இதுக்கு வந்து அதிக இம்பாட்டன்ஸ் குடுக்குறன்னா
ம்
ம் அது வந்து அவுங்களுக்கு அவுங்க வந்து அப்டி இருக்கல அவுங்க வந்து வேற மாத்ரி இருப்பாங்க அவுங்க வந்து எல்லாத்தயு விட அவுங்களுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் குடுப்பாங்க
ம்
அந்த மாரி இருக்கும் போது கொஞ்சொ மேட்ச் இல்லாம சில சண்டைகள் வரு ஆனா இப்ப நல்லா போகுது திடீர்னு நேத்து நைட்டு வந்தோனே சண்ட போட்டாங்க ஒருத்தவ்ங்க
ம்
சண்ட போட்டு அப்பறொ என்ன ஆச்சுன்னே தெரில அவுங்களே இது பண்ட்டாங்க செரி விடு சாரின்ட்டு அவுங்களே வந்துட்டாங்க
சண்டயு போடுவாங்க சாரியு சொல்லுவாங்க இதுதா உறவு நம்ம விட்டு போகாத உறவு
அதே தா
ம்
என்னதா போப்போன்னு சொன்னாலு நாங்களு போமாட்டோ அவுங்களு போமாட்டாங்க
போ மாட்டாங்க இருந்தாலு அவுங்க போகுறதுக்கான அந்த மாரி ஒரு எண்ணம் நம்ம குடுக்காம இருக் இருக்குற வரைக்கு அவுங்களுக்கு நல்லது நமக்கு நல்லது
ம் ம்
ம்
அப்பறொ என்ன உங்க கதைய சொல்லுங்க வேற எதாது கத வச்சுருக்கீங்ளா
எனக்கென்ன கத ஏ கதல்லா வந்து சோக கதைகள் நெறய இருக்கு
அப்டியா
ஆமா எனக்கு நீங்க இப்ப உங்ளு கு ஃப்ரென்ட்ஷிப் உங்ளுக்குன்னு ஒரு சொல்லிக்க ஒரு நண்பன் ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல
கெடயாது
இல்லயா கெடையாது கெடையாது அவ்ளோ தா அ எனக்கு கெடையாது இருந்தாங்க நா இப்போ பத்தாது படிக்கிற வரைக்கு ஒன்னா இருக்கும்போது இருந்தாங்க அப்பறோ அவுங்க பிரிஞ்சு வேற ஸ்கூல் போகும்போது அவுங்களுக்கு சில பேர புடுச்சிருச்சு போல ஃப்ரெண்ட்ஷி
ஆ ஆ ம்
அப்பறோ அவுங்களே வெளகிக்கிட்டாங்க
ஆ எனக்கு நீங்க சொல்ற மாதிரி எனக்கு அப்டி சொல்ற அளவுக்கு யாரு இல்ல ஒரு மாரி மொத்தமா சுத்ததுக்குன்னு இருப்பாங்க ஆனா நமக்கு அப்டினு யாரு இல்ல எனக்கு ம் ம் நானு அத நெனச்சு
அது இப்ப யாரோ ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் நடந்து போறாங்க ஒன்னா அப்டின்னா அது பழசலா நெனச்சி ஒரு அப்டி கஷ்டமான ஒரு ஃபீல் வரு
ம் எனக்கானா ஒரு மரி முன்னாடி இருந்து ஒரு மரி நாங்க கேங்கா சுத்துறனால பெருசா இருக்காது அ இப்ப எப்னா அந்த கேங்குக்குள்ளயே சில ஒரு கனெக்ஷனான ஒரு பாண்டிங்ஸு இருக்குல்ல
ம்
அந்த மாரி இருக்குபோது எனக்குன்னு அப்டி யாரு இல்லன்று சாப்டே சாப்டே
என்ன சாப்டிங்க
நா வந்து ரசம் வச்சு மீன்மேக்கர் சோயா சாக்ஸ் இருக்கா
உம்
அத வச்சி சாப்ட்டே
ம் செரி
ஆ
பரவால நல்ல ஹெல்தியா
ஆமா நா முன்னாடி வந்து ஜிம்முக்கு போய்கிட்ருந்தே
உம்
அப்றோ வந்து பட்ஜெட் ப்ராப்ளமா இப்பம் போல அது ஃபஸ்ட் பட் பட்ஜெட் ப்ராப்ளம்னால இல்ல ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போன வந்து எனக்கு அந்த ஷோல்டர்ல ஒரு இன்சூரி மாரி வந்துருச்சு
ஆ
அதுக்கப்றோ வந்து என்னோட வீட்ல கொஞ்சோ என்னோட அம்மாக்கு ஒடம்பு சரியாமா அப்டி இப்டினு சூழ்நிலைகள் வேற மாதிரி மாறிட்டனால அப்டியே விட்டுட்டே
உம் ம் ம்
உம் சரி ஓகே எனக்கு ஒரு கால் வருது நா அப்றோ கூப்புறே
ஆ ஓகே
ஆ ஓகே